ஹலோ வண எப்டி இருக்கீங்க
ஹலோ வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க இன்னக்கி நம்ம என்ன பத் தி பேசலான்னா விளையாட்டு ஏன்னா விளையாட்டுன் சொன்னாலே எல்லாத்துக்கு ரொம்பொ புடிக்கு ஏன்னா விளையாட்ல நறைய வகை இருக்கு ஏன்னா சின்ன வயசுலருந்தே எல்லாரு ஒவ்வொரு விதமான விளையாட்டு விளையாண்ட்ருப்பாங்க ஏன்னா என்னென்ன விளையா ட்டுன் சொன்னாலே என்ன சின்ன வயசுலருந்து நம்ளுக் ஒவ்வொரு விளையாட்டு வந்து ஆர்வமு இருக்குன் சொல்லா இதெல்லா விளையாட்டு கணக்ல வருமானு நமக்கு தெரியாது ஆனா அந்தந்த விளையாட்டுல்லா வெளாண்ட்ருப்போ மொதல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமா எல்லார் கூடையு வெளாட்ற ஒரு விளையாட்டுன்ன சொல்லா அ அப்டிங்குறது கண்ணாமூ யாட்டுங்குறது ஒரு தனி சுகொ இருக்குனு சொல்லா ஏன்னா சின்ன வயசு வெளையாட்டுங்குறது ஆ நம்ம வந்து என்ன நம்ம போட்றதுதா அதுல என்ன நம்ம போட்றோமோ அதுதா சட்டொ அதுக்குனு தனியா வந்து இதுதா இப்டிதா பண்ணணுன் அப்டி இல்ல நம்மளுக் என்ன புடிக்கிதோ அ என்னா மாரிமானாலு மாத்திக்கலா அப்டின்ட்ருக்கு கண்ணாம்மூச்சூ சேரி அதே மாரி ஆ பல்லாங்குழி அதே மாரி சீட்டுக்கட்டு சேரி இந்த மாரி வெளையாட்டுகள் நல்லா இருக்கு சீட்டுக்கட்டுன் சொன்னா போது அ குடும்பத்தோட சேந்து வெளையாட்லா சீட்டுக்கட்டுன் போது அது வந்து ஆ என குடும்பொ எல்லா சேந்து இருக்குறது சேரி நண்பர்கள் எல்லாரு சேந்து இருக்கொமோது சேரி அந்த சீட்டுக்கட்ட வெளாட்றதுல சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதுல எத்தன பேருனாலு இருக்கலா எத்தன வேணுனாலு வெளையாட்லான் போது அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவு நறைய பேர் இருக்கும் போது அதுல என்ன இதுன்னா நம்மளுக் வந்து அதோட அந்த சீட்டு கட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சீட்டு போவும் போது சீட்டோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ஈஸியா எளிதா வந்து யாரு யார் தோக்குறாங்கன் தெரிஞ்சிரு அது வெளையாட்றதுக்குமே ரொம்ப எல்லாரு கூட்டமா இருக்கும் போது இன்னு சந்தோஷ்மா இருக்குன் சொல்லலா அதே மாரி தா வந்து கண்ணாமூச்சியுமே கண்ணாமூ ச்சி ஆள்கள் நெறைய இருக்குமோது வெளயாட்ற சுகமே தனி அங்கங்க ஒளிஞ்சிக்றது எல்லாரு கண்டுபுடிக்கிறதுங்கற்து ஒரு சவாலான விஷ்யோன் சொல்லா ஏன்னா வீடு பெ வீடு குட்டியா இருக்கோ செரி இல்ல பெருசா இருக்கோ செரி வெளில வந்து வெளயா ட்றது செரி அதே மாரி அ எ ங்க ஒளிஞ்சிருக் சிருக்காங்க அது யார கண்டுபுடிக்கணு கடைசி கடைசி ஆள கண்டுபிடிக்கிறதுல இந்து அதோட சுவாரஸ்யம் வந்து சொல்லவே வந்து அளவில்ல ஏன்னா இப்போ உள்ள நெறைய வெளையாட்டுக்கள் எல்லாமே இருந்தாலு அந்த சின்ன வய்சு வெளையாட்டுக்கள் நெறயவே பிடிக்கு சொல்லா உங்களுக்கு என்ன மாரி விளையாட் டுலா புடிக்கு எதனா வெளாய்ண்டுருக்கீங்க
கண்டிப்பா சோ விளையாட்டு அப்டினாலே நமக்கு ஞாபகோ வருது பா த்தீங்ன்னா சின்ன வயசுல வெளா ளயாட்டு தா இப்ப வெளாட்ற குழந்தைகள் விளயாட்லா பாத்தீனா நம்ப் விளாய்ன்ட விளயாட்டே கெடயாது இப்ப ஒன்லியே பசங்க விளாட்றுது பாத்திங்னா அது கிரிக்கெட் அப்டிங்குற ஒரு விளையாட் தா இப்ப அதிக்மா விளாடப்பட் ஆனா நம்ப சின்ன வய்சா இருக்கும் போது நீங்க சொன்ன மாரி விளயடாத விளையாட்டே இல்ல நொண்டி கிர கபடி கிரிக் கெட்டா இருக்கட்டு வாலிபால் சைக்கிள் ஓட்றது அதே மாதிரி நீங்க எ கண்ணாமூச்சா இருக்கட் ட்ரு உயிர் கொடுத்தலா இருக்கட்டு ச்ச் இதல்லா பாத்தீன்னா நம்ம ஒவ்வொர் சீசனுக்கு ஒவ்வொரு மாரி வெளையாண்டுருப்போ இந்த லீவுலேந்து இந்த லீவுல இருந்து ஆடி மாசனா பட்டோ விடுவோ ச்ச் சோ இந்த மாரி ஒவ்வொரு இதுலயு பாத்தீன்னா ஒவ்வொரு மாரி விளயாண்டுருப்போ விளடாத விளையாட்டே இல்ல அதே மாரி ஓ-ஓடி பிடிச்சு வெளாட்றதா இருக்கட்டு இந்த பால் எடுத்து அடிபால் விளயாட்றதா இருக்கட்டு செவன் ஸ்டோன் விளாட்றதா இருக்கட்டு ச்ச் இதெல்லா பாத்தீனா நம்பளோட கடசி இப்ப இருக்க கொழந்தைகிட்ட ல்லா அத பாக்க முடில எல்லாமே பாத்தீனா அந்த மொபைல் ஃபோன்ல அப்படிங்கறற்துல எல்லா மூழ்கிடாங்க நம்ம இருக்கும் போது ல்லா மொபைல் ஃபோனுங்கிறது கெடையாது அப்டிங்கும் போது நமக்கு லீவு விட்டாங்கன்னா ஒன் வெளியில போய் விளயாட்றது மட்டு தா நம்பளோட கடமையா இருக்கு எப்படா லீவ் வுடுவாங்க எப்படா லீவ் வுடுவாங்கன்னு பாத்துட்டே இருப்போ இன்னொன்னு பாத்தீனா லீவ் விட்டாங்கன்னா ஒன்னு நம்ம வீட்ல பசங்களா வெளாடுவோ இன்னொன்னு பாத்தீனா ஊருக்கு போவோ அதாத் பாட்டு வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு அந்த மாரி ல்லா போவோ அங்க போம்போது அங்க ஒரு மாரி ஃப்ரெண்ஸ் கெடைப்பாங்க அந்த ஊர் விளையாட்டு ஒரு மாதிருக்கு இங்கேயு அதே விளையாட்டு தா ஆனா அந்த ஊர் ரூல்ஸ் கொஞ்சோ வேற மார்ருக்கு அங்க வெளயாடும் போது இன்னு நல்லாருக்கும் புது புது ஃபிரெண்ட்ஸு கெடைப்பாங்க அதாவ்த் தாத் தாத்தா பாட்டி வீடெல்லா பாத்தின்னா கிராம சைடெல்லா இருந்துச்னா இன்னு சூப்பரா இருக்கு தொட்டியில குதிக்கறது கெணத்துல குதிக்கறது நீச்சல் பழகுறது அப்பிடி மீன் பிடிக்க போறது நண்டு பிடிக்க போறது அப்படின்னு பாத்தின்னா அன் அதெல்லா ஒரு காலங்கள் சொல்ல போனா நம்ம விளையாண்ட விளையாட்டா இருக்கட்டு நம்ம சி சிறுபிள்ளையா இருக்கும் போது விளையாண்ட விளையாட்டா இருக்கட்டு அதே மாதிரி அந்த ஒரு நண்பர்கள் எல்லா பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருப்பாங்க இப்ப வரைக்குமே நம்ம பாத்தாலுமே கூட சின்ன வயசுல எப்படி பேசணுமோ எப்பிடி பழகுனமோ அதே மாரி பேசறதா இருக்கட்டு அதே மாரி இப்ப சின்ன வயசுல என்ன எப்பிடி நிக்நே பட்டப்பேர் வச்சு கூப்ட்டாங்களோ இப்போ போனாலுமே கூட அதே பட்